வணக்கினலா தோழி
நலம் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே தோழி என்ன தோழி இரவு உணவெல்லா முடிஞ்சுதா தோழி
ஆ எல்லா முடிஞ்சுச்சுங்க நீங்க எல்லா முடிஞ்சுச்சா
ஆ முடிஞ்சு தோழி
செரி தோழி
நீங்க என்ன ஸ்பெஷல் சாப்ட்டீங்க எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி உங்க வீட்ல எப்டி தோழி
ஆ எல்லாரு நல்லா இருக்கோங்க இங்க தோசைங்க ஸ்பெஷலு அங்கே என்ன ஸ்பெஷல்
அதே ஸ்பெஷல் தா தோழி
அப்டிங்களா தோசைக்கு சாம்பாருங்களா சட்னிங்களா
பாருங்க ம் அப்டியா எங்க வீட்ல வந்து சட்னி தோழி இன்னக்கி நேத்து சாம்பார் சாப்ட்டோ நம்ம இன்னைக்கி வந்து சட்னி செஞ்சுடோ
செரிங்க தோழி செரிங்க தோழி அங்க எல்லா மழங்களா இங்கெல்லா செரியான மழ தூரலா இருக்கு
இல்ல தோழி இங்க ரொம்ப வெப்பமா இருக்கு தோழி எங்க தோழி மழையே கா கண்ட முடியல தோழி இங்க இங்க பாக்கவே முடியல மழய ரொம்ப நாளா ஆச்சி தோழி மழ பேஞ்சு
மழ பேஞ்சி ரொம்ப நாள் ஆகுதுங்களா இங்க இவ்ளோ நாள் வந் து வெயில் காலமா தா இருந்துச்சு தோழி இப்பதா சமீபமா ஒரு இரண்டு மூணு நாட்களா தா மழை இ லை தூற ஆரம்பிக்
அப்டியா தோழி இங்க ரொம்ப என்ன சொல்றது கோடை வெயில் ரொம்ப கொளுத்துது தோழி
கொளுத்துது இன்னு கோடை காலோ முடியல போல அதனாலதா இன்னும்
ஆமா தோழி அதனாலயே பசங்களுக்கு ஸ்கூல்லா கொஞ்சோ அ லேட் பண்ணிட்டே இருக்காங்க இந்த
தோழி
ஆ நாலாந் தேதி தொறக்க இருந்த ஸ்கூலு இல்ல தோழி எ பாப்பா பாப்பா வந்து ரெண்டு பேருமே வந்து நர்சரி தா இருக்காங்க அதனால மொதல்ல வு ஒன்னாந் தேதி சொன்னாங்க அதுக்கப்பறமா வந்து நாளா தேதின் சொல்லி மாத்துறாங்க இப்போ வந்து எட்டாந் தேதின் சொல்லி திரும்பி மாத்திருக்காங்க தோழி பெரிய பசங்களுக்குல்லா வந்து இன்னைக் இன்னிக்கே தொறந்துச்சு தோழி ஸ்கூலு ஆஃப் டே இருந்தது ஆமா அரநாள் ஸ்கூல் இருந்தது தோழி இப் நம்ம சின்ன பச ங்கள்குலாம் ஆ என்ன சொல் திங்கள் கிழமலந்து இருக்கு தோழி
செரிங்க தோழி செ திங்க கிழமதா திரும்பி மறுபடியு போகணுங்ளா
ஆமா தோழி நீங்க உங்க பசங்கல்லா போய்யாச்சா இன்னைக்கு ஸ்கூலுக்கு
தோழி அ சமீப தா சமீபமா தா எங்களுக்கு திருமண மா ச்சி இன்னு குழந்தைகள் எதுவும் இல்ல ஆமா தோழி ஆமா தோழி
சந்தோஷம் தோழி
ஓ எடப்பட்ட காலத்துல எதாவது சுற்றுலாகள் எதுவும் போனீங்களா தோழி அதாவது இப்ப குழந்தைங்கள கூட்டிட்டு எதாவது சுற்றுலா பயணம் மாரி எதோ ஒரு எடத்துக்கு போனீங்ளா தோழி
இப்பதா தோழி ஒரு ஆ என்ன சொல்றது ஒரு பத்து நாள் முன்புதான் தோழி நம்ம போயிட்டு வந்தோ இங்க ஊட்டி போயிட்டு வந்தோ தோழி நாங்க இங்க அடிக்கிற அ கோடை கா என்ன சொல்றது கோடை வெப்பத்துக்கு நம்ம வந்து ஆமா தோழி கொஞ்சோ குளிர் பிரதேசம் இருந்தா நம்புளுக்கு வந்து போனது கொஞ்சோ நல்லா ஃபீல் ஆகும் தோழி வெக்கேஷனே போறோ அங்கயாவது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சில்லுன்னு காத்துல்லா கெடைக்கிற மாதிரி இரு க்குன் சொல்லி நம்ம ஊட்டி போனம் தோழி
செரிங்க தோழி நானு சமீபத்துல போயிட்டு வர தோழி ஒரு ஒரு ஒரு ஒரு மாத காலத்திற்கு முன்பு அங்க திருவிழா போட்டிருந்தாங்க ஆமாங்க தோழி அதனால நானும் இங் கணவரும் அங்க போயிட்டு ஒரு ஒரு வாரம் அங்க தங்கி இருந்துட்டுதா வந்தோ நாங்க போன காலம் பாத்தீங்கன்னா மழையாதான் இருந்துச்சு ஒரு மூன்று நாட்கள் போனோ மூன்று நாட்களுமே மழையாதான் இருந்துச்சு
அப்டியா தோழி மழ இருந்தா கொஞ்சோ உங்குளுக்கு சுத்
ஆமா தோழி ஆனா இருந்தாலும் அ நாங் க இருந்து பாத்துட்டு வந்தோ பெரிய மழை கெடையாது சும்மா சாரல் மாதிரி அந்த மாரி தூறல் மாதிரி தானோ அதனால
போனா உங்குளுக்கு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் தோழி ரொம்ப மழ இருந்தா நம்ம மழை மழ எடம் அது உங்குளுக்கு எல்லாமே என்ன சொல்றது மலச்சரிவு ரொம்ப பாக்க முடியும் ரொம்ப மழ இருந்தா ஆமா தூரல்லா இருந்தா நம்ம என்ஜாய் பண்ணலா தோழி
ஆமாங் தோழி இப்ப இருந்துல போகலைங்க இரண்டு சக்கர வாகனத்துல தான் போயிருந்தோ
அப்டியா தோழி அப்ப மிக்க இன்னும் நீங்க நல்லா சுற்றிருக்லாமே தோழி உம் உங்க தோ உங்க வந்து ஊரு பக்கத்துலையா தோழி
இல்ல நம்முள்து அதே ஊரு தாங்ளா அதனால நம்ம அம்மா அப்பா இல்ல அங்கதா இருக்கிறனால ஒரு திருவிழா ஆமா தோழி இக்கு கோயில் திருவிழாகாக வேண்டி நம்ம அங்க போயிருந்தோம் தோழி அது இல்லாம நம் மலர் கண்காட்சி அது எல்லாம் கூட அந்த டை அந்த நாங்க போன டைம்ல வெச்சுருந்தாங்க ந மலர் கண்காட்சி பழ கண்காட்சில்லா வெச்சிருப்பாங்க அது போயிரு க்கும் போது கூட்டம் நெரிசல் அதிகமா இருந்துச்சு எருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா சுத் த்திதா விட்ருந்தாங்க தோழி நம்ப ஒரு வழியா விடாம ஆமாங்க இது இரண்டு சக்கர வானம்
க்கு வந்து எல்லாமே ட்ராஃபிக் ஆயிடு உங்கள்க்கு எல்லாரு வருவாங்க உங்க ஊருக்கு அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே நெரிசல்லா தா இருக்கு கொஞ்சோ அட்ஜஸ் பண்ற மாதிரிதா இருக்கு
ஆமாமா அது இல்லாம இது எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா தனிப்பட்ட கோயில் தோழி இது பெரிய கோயில் கிடையாது ஊருக்குள்ள இருக்கற ஒரு ஒரு ஸலம் தா அது ஆமாமா அதனால பாத்தீங்க அப்டினா கூட்டம் அவ்ளோ நெரிசல் இருந்திருக்காது ஆனா இந்த சித்திரை வைகாசி மாதத்திலே பாத்தீங்கன்னா எல்லா கோயில்லயும் உங்களுக்கு ஓரளவுக்கு கூட்டமாதா இருக்கும் அதாவது இப்போ விசேஷங்கள் போட்றனால கூட்ட நெரிசல்கள் அலை மோதி இருக்கு ஆனா எங்களோடதுல பாத்தீங்க அப்டின்னா ஒரு பகுதி அ உதகையில் ஒரு பகுதிதா எங்களோட ஊருங் அதனால அவ்ளோக்கும் தெருஞ்சுக்கல நாங்க போனோ போயிட்டு ஒரு மூன் நாள் இருந்தோம் பாத்துட்டு வந்துட்டோம் நாங்க குடும்பத்தோட போகல நண்பர்கள் கூட்டத்தோட போயிருந்தோம் அதாவது
அப்படியா தோழி அப்பனா நம்ம நல்லா இன்னு சுற்றி பாத்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் தோழி
ஆமா தோழி நண்பர் நண்பரோட மனைவி இன்னொரு நண்பன் நண்பரோட மனைவி இப்படி அ இப்புடி எங்க தோழர்கள் கூட்டத்தோட போயிருந்தனால இன்னு கொஞ்ச நல்லாவே
தோழி அது ரொம்பவே என்ஜாய் பண்லா தோழி நம்ம கூட் என்ன சொல்றது நண்பர் கள் கூட போனாலே உங்கள்க்கு அது ஒரு தனி சந்தோஷந் தோழி கண்டிப்பா நம்ம எல்லாரு ந நம்ம என்ன சொல்றது நம்ம ஏஜுக்கே இருப்பாங்க எல்லாரு
ஆமா தோழி ஆமாங்
ச்சுக்கிறோமோ அதே மாதிரி அவுங்களோட யோசனை இருக்கு ஆமா நம்மளுக்கு வந்து எல்லாமே எங்க போனாலு நம்மளுக்கு வந்து அவுங்க செட் ஆயிடுவாங்க நம்ம கொஞ்ச பெரியவங்க சின்னவங்கன்னா நம்ம எல்லா எடத்துலயு கொஞ்ச யோசிச்சு யோசிச்சு பண்ற மாதிரி இருக்கு நம்ம ஏஜூ இல் இர் ந்தாங்க நம்ம நல்லாவே சுத்தலா நம்ம நல்லாவே சாப்புல்லா நம் நல்லா என்ஜாய் பண்ணலான் சொல்லி நானு நெனைக்கிறே தோழி
நீங்க சரியா சொன்னீங்க இப்போ நீங்க வந்து வீட்ல பூச்செடி அந்த மாரி ஏதாது வச்சிருக்கீங்ளா தோழி அதாவது உங்களுக்கு பூச்செடி வச்சு இந்த அ மாடி தோட்டம் அந்த மார்லா வெப்போ இல்லைங்ளா அந்த மாரி இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்ளா அதது
இல்லல புடிக்கு தோழி ஆ எனக்கு புடிக்கு அப்படி இருக்கறது ஆனா அது அந்த வேல வந்து ரொம்ப அதிகோ உங்கள்க்கு எங்க வீட்ல வந்து நம்ம மொட்ட மாடில எல்லா வச்சிருக்கோ சின்ன சின்னதா வச்சிருக்கோ ஆனா என்னன்னா பூ ச்செடிகள் வந்து சீக்கிரமா உங்களுக்கு அது என்ன சொல்றது வளர மாட்டேங்குது அதுக்கு வந்து ரொம்ப பராமரிப்பு தேவப்படுது அதுல போட்ற அ என்ன சொல்றது எல்லாமே ரொம்ப தேவப்படுது தோழி
ஆமா இப்ப வீட்ல இருக்கும்போது ஒரு அதாவது ஒரு ஒ ஒரு ஒரு மண் நேரம் ரெண்டு மண் நேரம் அதுக்காக ஒதுக்கலா இல்லைங்களா இப்போ பூச்செடிக்கு வந்து ரொம்ப அதிக பராமரிப்பு தேவ வேண்டும் ஏன் ஏனா நா ஒரு ரோஜா பூச்செடி வைக்கிறோம் அப்டின்னா அதுக்கு வந்து நீங்க உரம் போடுறீங்க இது மட்டும் தண்ணி தண்ணி பாய்ச்சறீங்க அவ்ளோவுதா அதுக்கப்புறம் பூ வ ச்சிச்சினா பூ அந்த பூல இது ஆ பூச்சி எதாவது வச்சிச்சினா அதுக்கான மருந்து அடி
ஆமா தோழி அதுக்கு பராமரிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாவே தேறி தேவப்படுதுன் நா நெனைக்கிறன் தோழி என்னன்னா இப்ப இருக் கிற எங்க சூழ என்ன சொல்றது ஏ ஃபேமிலி சூழ்நிலைக்கு எனக்கு வந்து அதுக்குலா டைம் ஒதுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தோழி நா வந்து நா வந்து ஒரு சொல்றது நறையா பேரு இருக்கற குடும்ப எல்லா இருக்குன்னா ஒரு கூட்டு குடும்ப மாதிரி இருக்கேன்னா ஆமா ஆமா தோழி அதே சரியா இருக்கு அது நம்ம வீடே கொஞ்சம் பெருசா இருக்கு அதுவே நம்ம தின சொல்லி சொல்றது காலையில இந்து மாலை வரைக்கும் அதுவே பண்ணிட்டே இருக்கற மாதிரி இருக்கு அதுகில நம்மளுக்கு வந்து இந்த நம்ம பசங்க இருக்காங்க நம்ம வீட்டு சமையல் எல்லாமே பாக்கற மாதிரி இருக்கு அங்க அதுக்கப்புறமா நம்பளுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கற டைம் கெடைக்கறதில்ல இதுக்கு மேல நம்ம எதாவது ஹாபிஸ்ன்னு பண்ணுன்னா அதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் அப்போதா நம்ம வந்து அத நெறைப்ப முடியும் நம்மளால அந்த டைமவே எடுக்க முடியில தோழி
செரிங்க தோழி ஆனா இங்க பாத்தீங்க அப்டின்னா எனக்கு நம்ம உதய் அங்க நம்ம ஊ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இதுக்குன்னே தனியா டைம் ஆ ட டைம் தனியா ஒதுக்குவாங்க அதாவது
ரொம்ப நல்லது தோழி
கலா இருக்கட்டும் காய்கறிகள் விவசாயம் பண்றதா இருக்கட்டும் ஏனா அங்க அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்குல இருந்து கேரட்ல இருந்து பீட்ரூட்ல இருந்து இந்த மண்ணுக்கடியில வெளையிற காய்கறிகள் நறையா பராமரிச்சி நறையா அத்த உற்பத்தி பண்ணுவாங்க அப்டி இருக்கும்போது ஆமா ஆமா ஆ அப் ப்டி இருக்குமோது அதுல அவுங்களுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க இதே மாதிரிதா நம்ம வீட்லயும் பூச்செடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து செம்பருத்தி மல்லிகைப்பூ எல்லாம் வராது இந்த கனகாமரம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கனகாமர பூ அப்புறம் ரோஜாச் செடி ரோஜா செடி ஆ எல்லா எடத்துலயுமே இருக்கும் நம்ம வந்து க எல்லா ஏடத்துலயும் நம்ம பாக்கலா அது இல்லாம அந்த காய்கறில அந்த சௌ சௌ காய்ன்னு சொல்லுவாங்க அந்த காயி அப்புறம் அவரைக்காய் பீன்ஸ் இதெல்லா பாத்தீங்கன்னா கொடி மாரி படர்ந்து எல்லாருமே இதுலே இதுவுமே அவுங்க வந்து விவசாயம் பண்ற மாரி இருக்கும் அதனால அங்க இருந்து இருந்து பழகிட்டு நமக்கு இத பாக்கும் போது நமக்கே ஒரு ஆர்வம் வந்
ஆமா தோழி நம்ம பா வந்து சுற்றுச்சூழல இருக்கறனால நம்பளுக்கு வந்து கண்டிப்பா கு ஆர்வம் வரும் தோழி
கண்டிப்பா இங்க வந்து பாத்தீங்க அப்டின்னா நம்ம வீடு மாடி வீடுங்கிறனால நம்ம வீட்டுக்கு முன்னாடி அது மாரி பண்ண முடியாது கீழ் வீட்ல இருக்கறவங்க பண்ணலா தாராளமா கீழ் வீட்ல இருக்கறவங்களுக்கு வந்து பாத் திங்கனா இந்த மல்லிகப்பூ செடி முல்ல பூ அப்புற ஜாதி முல்லைன் சொல்லுவாங்க அது செம்பரு த்தி மருதானி வாழை மரம் இதெல்லா வந்து அவுங்க உற்பத்தி பண்ணிட்டுருக்காங்க நாங்க அதோட சேத்து
கண்டிப்பாக வந்து வெளியில ஒரு அஹ காடன் மாதி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லா விரும்புவாங்க ஆமா தோழி அந்த இருக்குற கிளைமெட் க்கு நம்ம வந்து நல்லா பராமரிப்பு பாத்துக்கலான் சொல்லி ரொம்ப
எல்லாமே பா்த்திங்கன்னா பச்சை பசேல்ன் தா இருக்கு அதிகமா காய்ஞ்சு இல இலையா இருந்தாலும் செரி
ஒரு பச்ச பசேலா பாத்து அவுங்களுக்கு ரொம்ப அதுவே ஒங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஹாபி மாதிரி இருக்கு அது அந்த பராமரிப் இப்பதே அவுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையா இருக்கு தோழி அவுங்களுக்கு
ப்பா இப்போ நம்ம அத பாத்தாலே நமக்கே ஒரு புத்துணர்ச்சி வந்துரு ஒரு உருவான நேரத்துலயு நீங்க போய் அந்த செடியவோ இல்ல அந்த பூவையோ பாத்திங்கனாலே உங்களுக்கு அந்த சோர்வு போயிடு போய்ட்டு நமக்கே ஒரு புத்துணர்ச்சி வந்துரு கண்டிப்பா
கரெக்டா ரொம்ப கரெக்டா சொன்னீங்க தோழி செரி தோழி நம்ம மீண்டும் பேசலாம் தோழி நம்ப குடுத்த ட நேரம் முடிய போகுது தோழி செரி தோழி ஒங்ளோட பேசுனது எனக்கு ரொம்ப அ நிறைவா இருந்தது தோழி நம்ம மீண்டு பேசலா தோழி நன்றி வணக்கம் தோழி